ஹலோ ஆ வணக்கம் தோழரே வணக்கம் தோழரே ம் நம்ம விவசாயம் பத்தி கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்களாங்களா
கண்டிப்பா கண்டிப்பா விவசாயம் பத்தி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணும்
உங்க வீட்டுல வந்து விவசாயம் அதாவது வந்து உங்க வீட்ல தோட்டம்லாம் இருக்கா
ஆமாங்க தோழி இருந்தது அப்படின்னு சொ இருக்கு இப்பயும் இருக்குது ஆனா வந்து அது எப்படி இருக்குன்னா அ அப்படியே தரிசா கெடக்கு ஆக்சுவலா என்னுடைய வந்து வந்து என்ன எப்படி சொல்றதுன்னா குழந்தை பருவத்துலாம் வந்துட்டு விவசாயம் தான் எனக்கு ஸ்கூல் முடிஞ்சே கூட நான் வந்து விவசாயத்து தான் இ ஒரு பக்கம் விவசாயம் நடந்துட்டுருக்கும் அது இடையில தான் உட்காந்து நான் வந்து படிச்சட்டுருப்பேன் அந்த மாரிதான் வந்து இருந்தது சோ விவசாய பின்னணி கொண்ட குடும்பம் தான் எங்களது ஆனா இப்ப இல்ல அதாவது அம்மா வந்து அந்த அளவுக்கு உடம்பு முடியாமல் போனவுங்க வந்து முடியல அப்படின்னு சொல்லி விடறப்ப தான் வந்து அப்படியே எல்லாமே விட்டுடோம் ஒன்னும் இல்லை பசு இல்லாம் கூட இருந்தது வீட்டுல இப்ப எல்லாம் வந்து கிராமத் து நகர என்னது நகர ஆனா விவசாய கொண்டது தான் உங்க நீங்க எப்படிங்க
ஆ ஆ ஆமாங்க நாங்களும் போட்டிருக் கோம் தோட்டத்துல வந்து மஞ்சள் போட்டுருந்தோம் இப்பதான் அறுவடை ஆயிருக்கு கரும்பு இருக்கு அது போக தென்னை கொஞ்சம் இருக் குங்க
ஓகே ஓகே ஓ வளமான பூமின்னு நெனைக்கிறேன் அப்போலே
ஆ இது தண்ணி பாயுங்க ஆ அப்பப்ப கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் இந்த டைம்லலாம் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகும் ஆனா இப்பதான் வந்து மழ வந்து எப்போ வருது எப்போ இதா வெய்யில் அடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது இல்லையா
ஆமா அதுவும் இந்த குறிப்பிட்ட அந்த பருவ பருவ காலங்கள் மாருந்து வந்து என்ன எனக்கு தெரிஞ்சுங்க இப்ப இந்த லாஸ்ட் எயிட் ஆர் டென் இயர்ஸ் தான் இந்த மாரி பருவ கால மாற்றம் வந்து நறைய ஏமாற்றம் பண்ணதுன்னு நான் நெனைக்கிறேன் அதுக்கு முன்னல்லாம் சொல்லுவாங்க ஏங்க ம்மாலா சொல்வாங்க இந்த மாரி மாசோ இது போனு அந்த மாசந்தா அது சொன்னா சொன்ன மாரி பெய்யு அறுவட பண்ட்டு வருவாங்க இப்பெல்லா வந்து பாத்த அப்பிடின்னா எதிமே வந்து கணிக்க முடிதில தறுமார பெய்து இந்த பருவ காலத்த அது அக்க்ஷ்லா வந்து என்ன பிரச்சன அப்பிடினானா அந்த பருவக்கல தண்ணி மட்டுமே பிரச்சன கிடையாது இது அந்த பூச்சிகள் பிரச்சன இருக்குது அந்த அந்த பருவத் த்தல அந்த அந்த வெப்பங்கள் வெளிப்படற பாத்த அந்த பூச்சக்க வந்து கரெட்டா வரும் பூச்சிகள் தா விவசாயத்துக்கு வந்து பெரு துணையா உறுதுணையா இருக்கு இந்த பூச்சிகள் பெ இந்து அதனுடைய பெ ஆ இ இததெல்லா வந்து சரியா வராதனால இந்த பயிர்சுஸ்த்தி முறையே கெ கெட்டு போகுது அப்பிடின்ற மாரி என்னுடைய
அது கண்டிப்பாதாங்க அதும் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நாம முதல்லல்லா வந்து ஆ தண்ணியுமே நெறைய வந்து கெட்டு போச்சிதா பாத்தீங்கன்னா வந்து ஆம் என்ன சொல்றது அப்பப்போ வந்து தண்ணியே இருக்காது இன்னொன்னு வந்து நம்மளுக்கு தண்ணியே வந்தாலு ஒன்னா வந்து அந்த தண்ணி நல்லா மாசுபட்டதா இருக்கு அத நம்ம பயிருக்கே எது இப்பனாலு வந்து அது ஒன்னா ஒழுங்கா வ வளராது சொல்லுவாங்க ஆ இன்னொன்னு பாத்தீங்கின்னா வந்து இப்பெல்லா வேலைக்கு ஆள் வ புடிச்சி நம்ப நம்பமனால பண்ண முடியாது அப்பிடின் தா மிஷின் நம் வச்சிருக்கோ மிஷின் நாம வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குமே ஆள் சிக்கறதில்ல
காண்டிப்பா
இங்க இருந்தாலு நாம வந்து விவசாயத்த விட முடியாது இல்லிங்களா நம்மள வந் நார்மலா நாங்க ட்ட பண்ணுவோன்னா வீட்டுக் தேவையானதுல்லாமே நாங்க வந்து போட்டு எடுத்துக்குவோ
ம்
சோ அப்புடி போட்டு எடுத்துக்கறதுக்குமே வந்து ஆ சேரி போ நம்மனால வேல செய்ய முடியல சேரி ஸ்டாப் பண்ணலா அப்பிடின்னு நெனச்சாலு நம்மளால முடியறது இல்ல மனசு விடற மனசு வந்து ருதுல்ல
அந்த பூமியே வறண்ட பூமியா பாக்குறதுக்கு வந்து ரொம்போ வந்து மனசு ஒத்துக்காது கக்சுவலா வந்து நானு வாக்கிங் போவே காலையில அப்பிடி போறப்ப என்ன பண்ணுவ எங்க எங்கோளட பழைய நிலத் த்து அங்க போயிட்டு தா போவே நா இன்னக்கி காலோல அங்கு உட்கான்ட்டுருந்த இந்த இடத்தா சொல்லுவே போவ நண்பர்கிட்ட சொல்லுவே இந்த ஒவ்வொரு மூணு ஏக்குறது இந்த ஒவ்வொரு இடத்துலயு எங்க அம்மாவோட கால்தட பதிஞ்சிருக்குது அப்பிடி இருந்து பூமி இப்ப எப் இப்பிடி இருக்குது பாரு ஒரு பாட்டலா கடக்குது க இந்த ம்ம இந்த இந்த மது அரிஞ்சி ட்டு இந்தப் பாட்டலு அப்புற இந்த அந்த அது அத தொட் இப்பே சில பொருட்கள் வாட்டர் பாட்டலு அது எல்லாமே ஆ ரொம்பவு வந்து வருத்தமா இருக்கு அந்த பூமி அப்பிடி பாக்கறப்ப ஆக்சுவல எங்க அம்மா சொல்லுவாங்க ஆ இந்த இதுல வந்துட்டு இந்த வேர்கலப்ப அப்ப போட்டாங்க அப்பிடின்னா வேர்கல்ல தா கொண்டு வருவாங்க வேர்கல்ல போட்டாங்க அப்டின் இன்னா அவ்ளோ அபரீதமான வீடுபுல்லா வந்து கொட்டி வச்சிருப்பாங்க ஆ வேர்கடல வந்து அப்ப அவ்ளோ வேற்கல்ல வந்து அந்த பூமியில வெளையு அதல்லா எங்க போச்சின்னே தெரிய மாட்டேங்கது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வச்சிகோங்க ஏன் ஏ அப்பிடி இருந்த பூமி இப்பிடி இருக்குதே நெனைக்க பாக்கறப்போ ரொம்ப வருத்தமாக இருக்கும் அதனால விவசாயத்த பண்ணிட்டு இருனா விவசாயத்த அவ்ளோ சீக்கிரத்துல விட முடியாது அத லாபம் லாபமு நட்டமு அது பின்னாடி தா அவுங்க வந்து ஒ வளண்டுட்டு இருப்பாங்க அதாவது எதாச்சி ஒண்ணு பண்ணி எப்டியா சென் பண்ணணு அப்டின் சொல்ட்டு எனக்கு இதுல இன்னொரு இந்த ரொம்பவு வந்து புடிக்காத விஷியம் என்னன்னா அப்போ வந்து உரங்கள் வந்து இந்த யூரியலா எதுவு இல்லங்க வீட்டுக்கு வந்து மாடு இருக்கும் எங்கள் வீட்ல வந்து மூணு பசு இருந்தது ஆக்சுவலா மூணு பசுமே தேவையான வந்து சாணி ஒரங்கள் குடுக்கும் அந்த ஒரம் அப்புறமுட்டு அந்த வீட்ட வந்து வெறகு அடுப்புதா இருக்கும் அந்த சாம்பலு அப்புறமேட்டு வந்து அப்பப்போ பில்லு போடற அந்த தழைகள் அந்த மிச்சம் மாடு மிச்சம் வருதுங்களா அதெல்லாம் போட்டு குப்ப வந்து என் பாத்திங்க அப்டின்னா கேக் மாரி இருக்கும் நம்ப அந்த இந்த கேக் மாரி இருக்கும் எப்டி சொல்றது அப்டின்னா அந்த சாக்லேட் கேக் மாரியே இருக்கும் புளோ சேல செல்லாம இருக்கும் தொட்டு பாத்தே ஆசையா இருக் க்கதுமா அதனுடைய அத வந்து என்ன பண்ணுவாங்க இப்ப அதுதான் போடுவாங்க பூமிக்கு வேற எதுவும் போடறது இல்ல போட்ட ஆனா வந்து அதுவே வந்து நல்லா வந்து வளந்துருங்க இப்போ என்னென்னவோ போடறாங்க என்னென்னவோ பண்றானுங்க எனக்கு ஒன்னு அந்த மண்ணே நச் சா போவுது நீங்க சொன்ன மாரி பூமி நச்சா போகுது தண்ணி நச்சா போகுது எனக்கு இது வந்து ஆ ஏன் அப்டி இருந்தது ஏன் இப்டி ஆச்சு அப்படிங்கற மாரி எனக்கு அந்த விஷியத்துல ரொம்ப வருத்தங்க பூமிக்கு நம்ப அம் தெரிஞ்சி கண்ண தெரஞ்சி போயி கெணத்துக்குள்ள விழறமா அப் டின்ற மாரி எனக்கு ஒரு வருத்தம்
ஒண்ணு என்ன அப்டின்னா வந்து கஷ்டப்படறதே அந்த லாபத்துக்காக தான் அப்ப லாபம் வரணும் அப்டின்னா வந்து த அப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒ ஆ ஆ வெளிநாடுகளுடைய ஒரத்த வந்து துணிச்சாங்க நம்பளது அந்தனால வந்து பஞ்சகாவியம் து வந்து நார்மலா நம்ம வீட்ல இது பண்ற பூச்சிக்கொல்லிக்கு நாம வந்து மோரு ஆ நெறையா அந்த மாரி தேங்கா பால்ல எடுத்து வந்து மோர்ல இது பண்ணா கூட வந்து குட்டி குட்டியா அது மன்ற அந்த பூச்சியெல்லா வந்து எறந்துரு அப்பப்போ ஆனா மறு நம்ம அந்த பஞ்சக்காவியமா இருந்துச்சுன்னா பஞ்சக்காவியை தயாரிச்சு நம்ம பண்ணிட்டே இருக்கணு அப்பல்லா வந்து அத பண்ணிஆ நார்மலா வந்து குப்பைய போட்ட மாட்டு சாணத்தோட அந்த குப்பை போட்டோ இல்ல வந்து வெள்ளாட்டு சாணத்துடை குப்பையோ போட்டோ வந்து அதெல்லாம் சரியாச்சி ஆனா இப்ப கொஞ்சம் அந்த மருந்து வந்து அடிச் ல இருந்து எதுவுமே கேக்க மாட்டேங்குது இப்ப நா நம்ம பஞ்ச சாவிய அடிச்சிட்டு வந்தோம்னா அந்த ஃபுல் விவச அந்த ஃபுல் வெளச்சறக்கு அது மட்டு தா அடிக்கணு வேற அடிச்சோம்னா அது கேக்குறதுக்கு தெரியாது இன்னு ஒரு டைம் வந்து நம்மளுக்கு இப்ப வேல செய்யறதுக்கு வந்து வளைய மாட்டேங்துங்க அதனாலயே என்ன பண்றாங்க அப்டின்னா அ இந்த பஞ்சக்காமிய எல்லா அது யாரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறது அது யாரு போடுறது மறுபடி போட்டு இன்னு கொஞ்சோ நாள்ல புல்லு வந்துரு அப்ப இன்னு கொஞ்ச நாளைக்கு வந்து புல்லே வராம நீடிக்கணு அப்டின்னு என்னத்த போடுறது அப்ப வந்து நம்ம வந்து ஆ வெளிலருந்து எறக்குமதி பண்ற ஓரத்த போட்டாதா அது கொஞ்ச நாளைக்கு நீடீக்கு
ம் ம் ம்
அப்டிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்ப அதுலதா வந்து எல்லாத்துடைய நோக்கோ அது அதுலதா போய் அதுலதா வந்து எடுத்து பண்ற மாதிரி இருக்கு இப்பவுமே வந்து நா எனானே வந்து நா வந்து போய் பண்ண மாட் எங்க இதுல பண்ணுவாங்க அத நா வந்து அவுங்க வந் வந்து சார் வந்து அப்பாடா சலிப்புன்னு வந்து உட்காறப்ப நா சொல்லுவே உங் உங்ளால முடிஞ்சா பண்ணுங்க இல்லி ல்ல வேண்டானு விட் ட்ருங்க அப்டிங்கறப்போ அவுங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்ப கொஞ்ச நாளைக்கு வேல செ செய்யாத மாதிரி என்னென்னெலா வந்து இருக்கோ அதத்தா பண்ணணும்னு அவுங்களுக்கு தோணு நானா இருந்தாலு அதுதா பண்ண தோணும் ஆனா வந்து நம்மளுக்கு அது சத் இல்ல இல்ல அப்டிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் தோணும் இதுக்கு நாம வந்து பண்ணுற பண்ணாமே இருந்திருக்கலாம்இல்ல வந்து நம்ம எதுவுமே வந்து அது ஆர்கானிக்கா போயிருக்கலாம்ல்ல அப்டின்னு தோணு
ஆ இப்ப நீங்க ஆர்கானிக் சொன்னத நா அப்ப இன்னொனு பாயிண்ட் நியாபகம் வருது இது விவசாயிங்கள் விவசாயம் மட்டும் இல்லைங்க ஆக்சுவலா வந்து முன்ன எப்படி பார்த்தாங்கன்னா அது ஒரு வாழ்வியல் முறையாவே பார்த்தாங்க எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்துருவாங்க ஆக்சுவலா எ எ எங்க ஊர்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெங்காயம் மட்டும்தான் வந்து எங்க அம்மா வந்து கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் மத்தபடி வந்து எல்லாமே வந்து வீட்லருந்து எடுக்குற பொருளா தான் இருக்கும் அதாவது மிளகாயே வீட்டிலேருந்து இப்போ இதுருந்து எடுத்துக்குவாங்க அதாவது வீட்டில் பயிர் பண்ணி எடுத்துக்குவாங்க அப்புறமேட்டு வந் து இந்த சின்ன சின்ன சிறுதானியங்களாம் இருக்கு இல்லைங்களா இந்த எள்ளு கொள்ளு காராமணி உளுந்து எல்லாமே வந்து அதுலயே வந்துடும் அரிசி அதுலந்தே வந்துரும் சரிங்களா காய்கறி வந்து இந்த தோட்டத்து சின்ன தோட்டத்துல கீரைகள் நறைய இருக்கும் அவுங்க நறைய கீரை பேரு சொல்வாங்க எனக்கு ஒரு கீரை பேரு தெரிய மாட்டேங்குது ஒரு ஒன்னும் தெரியமாட்டேங்குது யாருக்கும் தெரியமாட்டேங்குது இப்ப நீங்க பாத்தீங்க அப்டின்னா காய்கறி யே வாங்க மாட்டாங்க அந்த வாழ்வியல் முறை இப்ப என்னென்னா குடும்பம் பண்ற ஒரு வாழ்வியல் முறை வந்து இது ஒரு ஒரு தனி பகுதியாவும் விவசாயம் பண்றத வந்து ஒரு தனி பகுதியாவும் பண்றாங்க மாட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ வந்துட்டு பில்லு வெட்டுறாங்க அப்படின்னா கூடவே என்ன பண் பண்ணைக்கட்டி சொல்ட்டு ஒரு கீரை இருக்கும் அதை தனியா கில்லி எடுத்துப்பாங்க அதுதான் நைட்டுக்கு வந் து சாப்பாடு எங்களுக்கு அது மாதிரி என்ன பண்ணுவாங்க அ புரோட்டீன் சத்துக்கு என்ன போடுவாங்க அந்த சிறுபயிர்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க ராகி போடுவாங்க இப்படி அதாவது இது கடைக்கே நம்ம பெரும்பாலும் போ மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு வெங்காயம் மட்டும் தான் வாங்குவங்க ஏன்னா வெங்காயம் இந்த சைடு எங்க பகுதில வந்து பயிர் பண்ண மாட்டாங்க கடையில போயிட்டு அது கூட மளிகை கடையில் தான் விக்கும் அந்த வெங்காயம் மளிகைக்கடியில போயட்டு தான் வாங்கிட் டு வருவாங்க ஒரு காய்கறி கடைனே இருக்காது நீங்க ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா தான் வந்து நீங்க என்ன பண்ணணும் ஒரு டவுனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் இப்ப என்னன்னா இது தனி அது தனி விவசாயம் தனி விவசாயன்னா நெல்லுன்னா நெல்லு மட்டும்தா பயிர் செய்யனு ங்க அது அது பவரு பவர் வ இதுவா பாக்றாங்க தவர வாழ்வியல் நேரத்த நே முறையே மாத்தி அமைச்சு அ பண்றாங்க அப்ப அடுத்து இது என்னன்னா இது அதுக்கான ஆவண செலவுலு கொறை கொறைஞ்ச கொறைஞ்சிருந்ததுங்க அப்ப இப்பப் அப்டி கெடையாது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கானிக்கு இங்க ஒரு முறையில எழுதுதவு இல்ல அப்பே அதுவே வந்து ஒரு ஆர்கானிக்தா என்ன சொல்றீங்க எது பூச்சி மருந்து அடிக்க தேவையில்ல எது தெர்ல தட்டப்ப பேரு சரி எந்த இது சரி சத்தான போருதா நமக்
அது கரெக்ட் தாங்க இப்பவுமே பாத்தீங்கன்னா நாங்களு எங்க வீட்டுக்கு தேவையானது இது நாங்களு எடுத்துக்குவோ ஆ கரும்பு இருக்கா அதுல வந்து நாங்க வில்லுக்கு வெட்டணு அப்டின்னா அவங்களே வந்து அதுக்கான சர்கக்கர குடுத்துருவாங்க நெல்லு போட்டுருவோ வீட்டுக்கு அததா போட்டுக்குவோ ஆமாங்க ஆ ஆமாங்க டைம் ஆயிடுச்சு நம்ம போய் முடிச்சுக்கலாங்கங்க தோழரே நன்றிங்க